எப்டி இருக்
நா நல்லா இருக்கே நீ எப்புட் இருக்க
நல்லா இருக்கே அக்கா அப்புறோ எப்படி போகுது காலேஜ் லைஃப் எல்லா நல்லா போகுதா
காலேஜ் லைஃப் அப்படியே போகுது உனக்குல்லா எப்டி போகுது பேசியே ரொம்ப நாள் ஆச்சு ரெண்டு பேரு
ஆமா அக்கா கூப்புன்னுனே நினைச்சிட்டு இருந்தேன் இங்க இப்ப காலேஜ்லயு நறைய ஒர்க் குடுக்க ஆரம்பிச் டாங்களா இப்ப செமஸ்டர் டைம் வேற போயிட்டு இருந்தனால கூப்பிடவு முடியல இப்பதா இன்னைக்குதா முடிஞ்சிச்சா அதனாலதா சேரி பேசலா அப்படின்னு சொல்லிட்டு கூப்ட்டே நானு யோசிச் சிட்டே இருந்தே உங்ககிட்ட இந்த புதுசா ஷாப் ஓப்பன் பண்றத பத்தி பேசலாம்னு யோச்சிட்டே இருந்தேன் அது கூப்பிட்ணு கூப்பிட் ணுன்னு டைமே இல்ல வேறயா அதனாலதா இப்ப கூப்ட்டு சேரி பேசலா அப்படின்னு சொல்லிட்டு யோச்சுட்டு இருந்தே
நம்ம ரெண்டு பேரும் ஐடியா மட்டு பண்ணோ அதுக்கான ஸ்டெப்ஸ் எதுவுமே நம்ம பிளான் பண்ணவு இல்ல அப்புறோ என்னான்னே நம்ம யோசிக்கல அத அப்டியே விட்டுட்டோ அப்புற நமக்கு ஒர்க்ஸ் வந்தனால அத மறந்தே போயிட்டே என்னது பண்றதுன்னே சோ என்ன பிளான்ஸ் எதா உனக்கு இருக்கா
ஆமா அக்கா கொஞ்ச கொஞ்ச யோசிச்சு வச்சிருக்கேன் ஏதோ நீங்களு அப்படியே பிளான் குடுத்தா நம்ம வந்து பண்ணிர்லா ஏனா இப்ப வந்துட்டு நமக்கு காலேஜ்ஸ்ச படிக்கணு இங்க அதுக்கு எதாச்சு நம்ம பண்ணணும்ன்ற போதுதா நமக்கு அந்த கேஷோட வேல்யூவே நமக்கு புரியுது இல்ல அப்போ அந்த டைம்ல வந்துட்டு அந்த சிச்சுவேஷன்லதா நமக்கு இந்த மாதிரி எதாச்சு பண்ணணு அப்படின்ற ஒரு பிளானே வருது அதுவு இல்லாம நமக்கு இந்த வீடியோஸ்லாம் பாக்கும்போது அப்பன்னா நமக்கே வன்ட்டு நம்ம இதெல்லா செஞ்சா நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு தாட் வந்து வருது நம்ம வந்துட்டு டெசர்ட்டுன்ற ஐட்டம் எடுத்து அந்த டெசர்ட்ல வந்ட்டு நம்ம டிஃப்ரெண்டா பண்லா ஏனா இப்ப வந்து மோஸ்ட்டா எல்லாருமே டெசர்ட் ஃபுட் தா விரும்புவாங்க அப்ப நம்ம ஈவினிங் டைம்ல ஒரு குட்டி ஷாப்பா இருந்தாலுமே அத வந்துட்டு மத் அத பாக்குறதுக்கே அழகா இருக்க மாதிரி அந்த மாதிரி நம்ம கொஞ்ச வித்தியாசமா நம்ம பண்ணும்போது அது பாத்துட்டு அவங்களு கொஞ்சோ அட்மயர் ஆகி அப்ப வருவாங்கல்ல அப்ப அந்த ஷாப் வந்துட்டு அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணி ஓப்பன் பண்லா நீங்களு நறைய தாட்ஸ் எல்லா குடுங்க நம்ம ரெண்டு பேருமே பேசிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலா
ம் சேரி ஓகே உன்னோட தாட்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு மெயினா தீம் எல்லா நல்லா வைக்கணுன்றது நல்ல தாட் தா சோ நம்ப வந்து அ பார்ட் டைமா தான் பண்ண போறோ சோ நம்ம வந்து சின்னதா ஸ்டார்ட் பண்ணி எப்டி போகுதுன்னு பாத்துட்டுதா நம்ம அத அத வச்சுதா நம்ப இது பண்ண முடியு சோ நம்ம வந்து நல்ல காலேஜஸ்ஸு பின்ன வோர்க் போறவங்க அந்த மாறி இருக்க கம்பெனிஸ் அதுக்கு எங்கயாச்சும் பக்கத்துல போட்டா சோ நமக்கு நல்லா சேல்ஸ் ஆகு அவுங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க மாரி இருக்கு சோ அந்த மாரி நல்ல பிளேஸா பாத்து நம்ம ஃபஸ்ட் வந்து அந்த ஷாப் வந்து ஸ்டார்ட் பண்ணு சோ என்ன மெனூஸ் ஏதாச்சு ஐடியா இருக்கா ஒனக்கு
மெனு வன்ட்டு ஃபுல்லாவே டெசர்ட்டே சூஸ் பண்ணிக்கலாக்கா அந்த டெசர்ட் ஐட்டம்லேயே நம்ம வந்துட்டு நறையா சர்ச் பண்ணி பாக்கலா எப்படி எப்படி பண்ணா எந்த மாதிரி நல்லா இருக்கு அந்த மாதிரி சர்ச் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு அவ்ளோ காஸ்ட் வச்சல்லா விக் க வேண்டா ஒரு சீப்பான ரேட்ல வந்துட்டு நம்ம விக்கலா அப்போ வந்துட்டு நறைய கஸ்டமர்ஸ்ஸு நமக்கு வருவாங்க நமக்கு பிராஃபிட்டு கெடைக்குல்ல அப்ப அந்த மாதிரி திங்க் பண்ணி நம்ப பண்ணும் போது அதுல வந்துட்டு நமக்கு பிராஃபிட்டு இருக்கு அப்போ வந்துட்டு ஒரு சாடிஸ்ஃபேக்ஷனு இருக்கு நமக் கிட்ட அவங்க கம்மி கம்மியா இது பண்ணி சாப்பிடும்போது அதுல நமக்கு ஒரு ஹாப்பினஸ் கெடைக்குல்ல அதே போல அங்க அந்த இடத்துல வந்துட்டு நம்ம நறைய திங்ஸ் எல்லா வாங்கி அதுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ்ல்லா நம்ம முன்னாடியே வந்து ஹோல் சேல்ல வாங்கி வச்சுக்கலா அப்ப ஹோல்சேல்ல வாங்கும் போது நமக்கு அவ்ளோவுக்கா தெரிஞ்சுக்காது அந்த ஹோல்சேல் ப்ராடக்ட் வாங்கி வச்சுட்டு அத வச்சு நம்ம டெய்லியுமே புதுசாவே சேஞ்ச் பண்ணி எல்லாமே புதுசா சேஞ்ச் பண்ணியே பண்ணிக்லா அப்ப வந்து நம்ம ஈவினிங் காலேஜ் முடிச்சுட்டு போயிட்டு கூட நம்ம ரெஃப்ரெஷ் ஆயி ட்டு அதுக்கப்புறமா லேட்டா கூட போயிக்கலா அந்த கட ஓபன் பண்ண
ம் சேரி ஓகே நல்ல ஐடியா தா சோ டெசர்ட்ஸ் வந்துட்டு நம்ம சின்னத வச்சாலு ஏதாச்சு லைக் ஆ அ மோஸ்ட்லி என்ன வந்து இந்த சம்மர் சீசன்னால ஐஸ்கிரீம்ஸு சோ நறைய ஸ்வீட்ஸ் வந்துட்டு வைக்கலான்ற சும் ரெய்னு வருது சோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கு நம்ம ஐஸ்கிரீம்ஸ்ஸு அ ஸ்டார்ட் பண்ணா நல்லா இருக்குன்னு தோணுது சோ ஹோல்சேல்ஸ்ல எடுக்கும்போ நம்ப லட்டூஸ்ஸு பின்ன அல்வாஸ் எல்லா எடுத்தா இன்னு கொஞ்சோ நல்லா சேல்ஸ் ஆகு அப்டின்னு நனைக்கிற நீ என்ன நனைக்கிற
அதுவு நல்ல யோசனையாதான்க்கா இருக்கு ஏனா இப்போ இந்த மாதிரி சீசன் டைம்ல வந்து மோஸ்ட்டா இந்த மாரிதா விரும்புவாங்க அண்டு இன்னு நம்ம வந்து இந்த ஜூஸ் ஐட்டம் அந்த மாதிரியு நம்ம வந்து சூஸ் பண்லா இந்த மாதிரி இப்ப சப்ஜா சீட்ஸ் வச்சு புதுசா பண்றது அந்தம் வாட்டர் மெலன் வச்சு பண்றது அந்த மாதிரி எல்லா நம்ப நறைய பாக்குறோல்ல அந்த மாதிரி எல்லா பண்ணும் போது அவங்க அட்ராக்ட் ஆகி நறைய பேர் வந்து வாங்குவாங்க அப்போ இந்த மாதிரி இப்டியே சூஸ் பண்ணிக்கலா டெசர்ட் ஐட்டமு இருக்கு இந்த ஹீட் இந்த நமக்கு சம் நம்மளோட சீசனுக்கு தகுந்த மாதிரியு நம்ப வந்து ஃபுட் இது பண்ணிக்கலா
ஆமா அதுவு நல்லது அப்போ சீசன்ஸ் பாத்து வச்சா நமக்கு அது கொஞ்சோ சேல்ஸ் ஆகுறதுக்கு ஈஸியா இருக்கு சோ நம்ம ஜூசஸு வச்சிருக்கலா அப்போ பீப்புள்ஸ் வந்து வாங்குறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு சோ அதுக்குன்னு ந நம்ம ரெண்டு பேரு இருந்தாலவே நம்ம மேனேஜ் பண்ணிக்லா சோ அதுக்காக அ ஒரு நல்ல ப்ளேச தா நம்ம சூஸ் பண்ணுமே தவிர பஸ்ட்டு அதத்தா நம் மெய்னா ஃபோக்கஸ் பண்ணு நல்ல ப்ளேஸ வந்து நல்ல இதமா ச்சூஸ் பண்ணி இது பண்ணிக்லாம் சோ வேற் ஏதாச்சு ப்ளான்ஸ் இருக்கா உனக்கு இதுல ஏதாச்சு ஆட் பண்ணு தீம் ஏதாச்சி வெக்கணுனு
அ ஷாப் வந்து அந்த ப்ளேஸ் வந்து நம்ம பாத்துக்லா கா நமக் வந்துட்டு நம்ம எங் அந்த டைமிங்கு நம்ம எந்த எடத்துல ஓப்பன் பண்ணணு இல்லை நியர்பைய இருக்கா அதெல்லா பாத்துட்டு கவனிச்ச பிறகு வந்து நம்ம வந்ட்டு அதல்லா ச்சூஸ் பண்ணிக்கிலா ஷாப் நேம் வந்ட்டு நீங்குளு யோஸ்ச்சு சொல்லுங்க நானு சொல்றே அதுல எது நல்லா இருக்குன் பாத்துட்டு அந்த மாதிரி நம்ம ச்சூஸ் பண்ணிக்கிலா அதுக்கப்றோ டைமிங்கு வந்ட்டு கொஞ்சோ நமக்கு நமக்கு பர்ஃபெக்ட்டா கம்ஃபர்டபுளா இருக்க மாதிரி ஒரு டைமிங்க வந்து நம்ம பாத்துக்லா சப் ப்போஸ் உங்குளுக்கே ஏதாச்சு ஒக் இருக்கு ப்ராப்ளம் இந்த மாதிரி இந்த டே வந்து எனக்கு வர முடியாதுன்னாலு நீங்க இன்ஃபார்ம் பண்டீங்கன்னா நா வந்து அத அஜ்ஜஸ் பண்ணி அந்த டேய்ல வந்து நம்ம வந்து இது பண்ணி பாத்துக்லா அதுல நம்ம வந்து பண்ண பெறகு நமக் அதுல வந்து ப்ராஃபிட் டு வந்தாலுமே அந்த ப்ராஃபிட்ட வந்து ரெண்டு பேருமே ஷேர் பண்ணி அந்த மாதிரி இது பண்ணிக்லா ஓகேவா
ம் ச்சேரி ஓகே என் இதுதா மெய்ன்னானது நம்பு ரெண்டு பேருமே ஒ நம்ப மேனேஜ் பண்ணி நம் ரெண்டு பேரு சிட்டுவேஷன் நம்ம புரிஞ்சி நம்ம ரெண்டு பேருமே அதுல அண்டஸ்டாண்டிங்கா இருந்தா அந்த ஷாப் இன்னுமே நல்லா போஹு ஒருத்தங்ளுக் ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணா இன்யுமே நல்லா போகு கட அப்போ வந்து நம்ம அந்த ஷாப்புக்கு வந்துட்டும் ஒருரு இதூ இப்ப நா அ நா பண்ண நீ பண்ணு அப்டின்னு இல்லாம நீயு பண்ணு நானு பண்ணு நா இல்னாலா நீயு பண்ணு நீ இல்லனாலு நா பண்ணுவன் அந்த மாரி மைண் செட்டுக்கு வந்துச்சுன்னா எல்லாமே அங்க பொஃபெக்ட்டா நடக்கும் சோ எல்லாமே நம்ப பண்றது நல்லாவே இருக்கும் சோ வந்து நம்ம ஷாப் பத்தி இன்னு நறே டிஸ்கஸ் பண்ணி எல்லாமே பண்லா சரியா இன்னு நறையா ஐடியாஸ் எல்லா குடுக்குணுனுதா எனக் ஒருக்கு நம்ம நறையா சஷ் பண்ணி ஒரு நொண்ணுனு பாத்து பாத்து பண்லா
அ ஓகே அக்கா இனின் உங்க கூட இருக்கவங்க யாருக்காச்சு இந்த மாத்ரி இதுல இன்ட்ரெஸ்ட்டடா இருப்பாங்ளா இந்ந மாரி டெசட் ஃபுட் செய்யறது இந்த மாதிரி ஷாப் வெக்கிணு அந்த மாதிரி யோசிச்சாலு அவங்கள கூட நம்ப வந்துட்டு ஆட் பண்ணிக்லா அப்பா அவங்களுக்கு ப்ராஃபிட் போற மாதிரியு நம்ம வந்துட்டு எக்ஸ்ட்ராவா போட்டு எக்ஸ்ட்ராவா செஞ்சு அப்போ வந்துட்டு மூணு பேரா இல்லே நாலு பேரா எவ்ளோ பேர் வந்து வராங்கன் பாத்துட்டு அது வந்து நம்ம பண்ணிக்லா அந்த மாரி யாராச்சு இன்ட்ரெஸ்ட்டா இருக்காங்ளா உங்க கூட
இன்ட்ரெஸ்ட்டு இந்த டெச ஷாப்புக்கு இன்ட்ரெஸ்ஸுன் அந்த மாரி யாரு எனக்கு தெர்ஞ்சவங் இல்லே சோ மோஸ்ட்லி என் ஏ கூட இருக்கவங்க ஃப்ரெண்ஸ் எல்லாருமே பார் டைம் போனு அப்டின்ற மைண் செட்ல நறேப் பெர் இருக்காங்க சோ அந்த மாரி இருக்கம்போ நம்ப பார் டைம் நம்ப ஓனாவு பண்றனால சோ நம்பேக் கூப்ட்டா வருவாங்க ஸோ நம்ப இந்த ப்ரோப்போசல் அவ்ங்ளுக்கு வெச்சு பாத்தாதா தெரியும் அவங்கள்க் ஓகே யானு அதூ டைமிங் வந்து எனக்கு அவ்ங்ளுக்கு ஒரே மாரி இருக்கனால கன்ஃபாமா நம்ப கேப் டா வந்து அவங்க ஓகே சொல்லுவாங்கம் சோ நம்ம கேட்டு பாக்கணு நீயு உனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ஸ் இருந்தா கேட்டுப்பாரு பாக் பார்டைம் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வந்துட்டு கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணுவாங்க சோ நம்ம யங்க்ஸ்டர் வந்து ட்ரை பண்ணு போது அவங்களு ஹெல்ப் பண்ணு ஃப்ரெண்ஸ்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுன்ற மைண்ட் செட்ல எல்லாருமே வருவாங்க சோ நம்ப நமக்கு அது ஹெல்ப் ஃபுல்லா இருக்கும் நம்ப சேல்ஸுக்குமே நல்லா இருக்கு நா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேந்து பண்ணோம அது இன்னுமே நல் நல்லாவே இருக்கு சோ நீ உ ஃப்ரெண்ஸையு கூப்ட்டு பாரு செரியா
ஓகே அக்கா கண்டிப்பா நா அவங்ககிட்டல்லா பேசி பாக்குறே நாளைக்கு போய்ட்டு நீங்க வந்துட்டு ஒரு டைமிங் சொன்னீங்கன்னா நம்ம வந்துட்டு எந்த எடத்துல வைக்கலா எங்க ஷாப்புக்கு இது பண்லா அதெல்லா வந்துட்டு நம்ம கேட்டுட்டு வந்துர்லா அப்பறோ ஹோல்சேல்ல வந்து ப்ராடக்ட்ஸ் எங்க வந்து நமக்கு ரீச் ஆகு கெடைக்கு எங்க வந்துட்டு நமக்கு தகுந்த மாதிரி ஒரு பட்ஜெட்ல இதாகு அதெல்லா வந்துட்டு நம்ம பாத்து வச்சுட்டு கரெக்டா விசாரிச்ச பிறகு வந்து நம்ம செய்யலா அக்கா எல்லாமே யோசிச்சு நிதார்ணமா முடிவெடுத்து அதுக்கப்பறோ நம்ம பண்ணிக்கலா கண்டிப்பா ப்ராஃபிட் கெடைக்கு நமக்கு
ஆமா கண்டிப்பா வந்துட்டு நம்ம யோசிச்சு எல்லாமே உக்காந்து நம்ம ரெண்டு பேருமே டிஸ்கஸ் பண்ணி நம்ம எல்லாருமே கூப்ட்டு நம்ம கூட வரவங்களையு வந்துட்டு அவங்ககிட்டயு நா சஜஷன் கேக்கலா சோ ஒரு ஒருத்தங்களுக்கு ஒரு ஒரு ஐடியாஸ் இருக்கும் புது புது ஐடியாஸ் ஒரு ஒருத்தங்களுக்கு ஒரு ஒரு தாட் இருக்கும் இல்லையா சோ அது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்மளும் ஒருத்தத்துங்கிட்ட சஜஷன் கேட்டு என்ன பண்லானு பாக்கலா ஸோ நம்ம பத்தி இத பத்தி இன்னு டிஸ்கஸ் பண்ணி என்னென்ன ஹோல்சேல்ஸ்ல எடுக்கிறதா பின்னு என்ன மாரி திங்ஸ் எடுக்கறது எப்டில்லா போகு அங்க சேல்ஸூ சோ பீப்பில்ஸ் அதா மோஸ்லி வாங்குவாங்க தா அப்டின்னு நம்ம பாத்துட்டு எல்லாமே நம்ம டிசைட் பண்ணிக்கலா ஓகேயா
ஓகே அக்கா உங்களுக்கு எதாவது தாட்ஸ் இருக்கா இத பத்தி எதாச்சு யோசன இருக்கா
இது வரைக்கு நா வந்து இந்த மாரி இந்த சீசன் டைமுக்கு வந்து ப பண்லா அப்டின்ற மைண்ட் செட்ல மட்டுந்தா இருந்தே இனிமேதா கொஞ்ச ப்ரீ ஆயிட்டு எல்லாத்தையு பத்தி டிசைன் பண்னும்னு இருக்கே ஸோ டிசைன் பண்ட்டு நா உனக்கு என்னென்ன பண்லா ஒரு பிளான் பண்ணி சொல்றே ஒனக்கு ஓகே ஓகே னா நம்ம அதே வந்து பண்ணிக்கலா இல்லேன்னா உன்னோட சஜ்ஜஷன்ஸ் இருந்தா சொல்லு நம்ம அதையே பாத்துக்கலா
அப்படியா ஓகே அக்கா அப்ப வந்துட்டு இந்த டெசர்ட் ஷாப் இப்ப இத டெசர்ட்டெல்லா வைக்கிறது வந்து மோஸ்ட்டா நமக்கு வந்ட்டு வேல்யூ கெடைக்கிற மாரிதா இருக்குன்னு எனக்கும் தோணுது ஏன்னா இப்ப வந்து நம்ம மோஸ்ட் டா இந்த ட்ரெண்ட்ல பாக்கறது வந்து இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாந்தானே நறையா போகுது சோ நம்ம சீசனுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி போட்றது நமக்கு வந்துட்டு நல்ல ஒரு ப்ராஃபிட்டாதா கெடைக்கு அதனால வந்துட்டு கண்டிப்பா நமக்கு நல்லதாதா கெடைக்கு அதுனால நா நாளைக்கு வந்து உங்களுக்கு பாத்துட்டு நா கால் பண்றே அப்ப வந்து நீங்க டைமிங் சொன்னீங்கனா நம்ம போய் பாத்துக்கலா அக்கா இப்போ கொஞ்சோ பிஸியா இருக்கே நா கூப்புட்றே
சேரி ஓகே பாத்துட்டு நம்ம டிஸ்கஸ் பண்லா ஓகேயா டாட்டா ம் டாட்டா பாய் ம் பாய்